வணக்கம்
வணக்கம் தோழி
அஹ் நீங்க லாஸ்ட் பதிவுல என்னென்ன உரமெல்லாம் செடிக்கு வைப்பீங்கன்னு கேட்டுருந்தீங்கல்ல
ஆமாங்க தோலி
அத பத்தி நான் அத்தகிட கேட்டு கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் இந்த இது ரோஜா செடி அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆனியன் நம்ம உரிக்கிறோம்ல அந்த தாளையெல்லாம் எடுத்து த்து வச்சுக்கிறாங்க அதுக்குல்ல அது ரோ ரோஸ் செடிக்கு வந்து யூஸ் பண்றாங்கங்க
ஆஹ் நான் அது வழக்கமா துளசி செடி அதுக்கு வந்து நா
போடுவீங்களா சரி சரிங்க டீ தூள் போடுறாங்க ரோஸ்ட் செடிக்கு அது கொஞ்சம் நல்லாவே வளருது இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் செ பூ எல்லாம் பாாரத்தீங்கன்னா கொஞ்சம் சொத்த பூ மாதிரி ஒரு சைடு நல்லா இருக்கும் ஒரு சைடு நல்லா இருக்காது அந்த மாதிரி இருக்கிற டைம்லயெ லே இது போட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்திருக்கு பூல்லாம் கொஞ்சம் ப்ரெஷ்ஷா நல்லாவே விருந்து வந்திருந்துச்சு ங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து அம்மா அம்மா வீட்டுல மாடு வச்சிருக் இருக்காங்க சோ அங்கிருந்து நான் வந்து அந்த சாணி உரம் இதெல்லாம் கொண்டுட்டு வருவேன் இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா செடிக்குமே அவங்க அவங்க பஸ்ட்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள அந்த மரங்கள்ல எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ரவுண்ட் எடுத்து அதுல இத கொட்டி அஹ மண் லைட்டா போட்டு மூடிடுவாங்க மூடிட்டு தண்ணி விட்டுருவாங்க இதெல்லாம் காலையில பண்ணிட்டு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா அவங்க தண்ணி விட்டுருவாங்க நாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்லான ஆஹ் பொறமலா எல்லாம் நாங்க சேர்க்க மாட்டேங்க வீட்டுல என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரந்தான் தெரிஞ்சு அஹ் இயற்கையான ஒரம் மட்டும் தான் பயன்படுத்துறோம் அப்புறம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆடு வச்சிருக்க இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி அந்த ஆட்டோட இது இதல்லாம் கொண்டு வந்து தருவாங்க
சரிங்க தோழி
ஆஹ் அதையும் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மத்தபடி பாத்தீங்கன்னா வெளியில வந்து ம ஆஹ் வேற எதுவும் வாங்கி போட மாட்டோம் கெமிக்கல்ஸ் எந்ததலாம் எது போட மாட்டேன் இந்த மாதிரி இத மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க
ஓ சரிங்க தோழி
இப்ப வந்து அம்மா வீட்டுல கொஞ்சம் மாடு மாட்டுக் உடம்பு சரியில்ல அந்த காரணத்தினால அவங்க கொஞ்சம் வித்துட்டாங்க சோ எங்களுக்கு கொஞ்சம் ஒர கிடைக்க மாட்டேங்குது இருக்கெரதல்லாம் போட்டுட்டாங்க அப்புறம் சரி நீ அவங்களும் சரி இன்னொ ஒரு ஒரு மாசத்துல மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்கினாதான் நாங்க போய் உனிய ஒர எடுத்து வந்து மறுபடியும் எல்லா செடிக்கும் போட்டு பராமரிக்கணுங்க
ஓ சரிங்க தோழி சரிங்க நிறைய நல்ல தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்டோ தோட்டத்
அஹ் ஆமா இப்ப மா மாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனையே இங்க அவங்களுக்கெல்லாம் அம்மா வீட்டு சைடு பால் எல்லாம் நல்லா இருக்குங்க
ஆஹ் நிச்சயமா தோழி நிச்சயமா நாங்களுமே வந்து வந்து இங்க பக்கத்துல ஒரு தாத்தாதா வந்து ஒரு சின்ன அஹ் அஹ் ஷெ ட்டு மாதிரி போட்டு நறயா ஒரு குறிப்பிட்ட மாடுகள வந்து பராமரிச் ட்ருக்காங்க அவங்க கிட்ட வரக்கூடிய பால் தா வந்து ரொம்ப நல்லா லாருக்கு தோழி பாக்கெட் பால் வந்து ஆ அதிகபட்சமா வந் த் வாங்க மா அது எவ்ளோ தண்ணி ஊத்துனாலு இல்ல தண்ணி ஊ த்துலினாலோ அது ஒரு மாரி கெமிக்கல் இருக்குறனால ஒரு மாரி கெட்டித்தன்மை பட் டமாதிரியே இரு அதனால வந்து இங்க அருகிலுருக்கு குடிய அந்த தோட்ட ச்சு பராமரிக்க கூடிய அந்த தாத்தா பாட்டி கிட்ட தான் வாங்கிக்கவ தோழி ஆஹ் அவங்க வந்து ரொம்ப பரிசுத்தமான பால் தா வந்துட்டு தருவாங்க தண்ணி கலக் கம
ஆமா ஓகே அஆனா அந்த மாரி வாங்னால நம்ளு கொஞ்சோ காஸ்ட்டு கம்மியா இருக்கு அப்பற பாத்தீங்கன்னா அவுங்க நம்ளுக்கு இயற்கையாவு நல்லா சத்துள்ளதாவு இருக்கு
கண்டிப்பா தோழி பால் விலை வந்து பாக்கெட் பல விட அதிகமா தா தருவா அது பட் தரம் நல்லா இருக்கறனால இங்க வந்து கொஞ்ச விலைவாசிகள் வந்து கொஞ்ச அப்டிதா இருக்கு தோழி இருந்தாலுமே வந்து அந்த பாலனுடைய தரம் வந்து நல்லா இரு
ஓகே ஓகேங்க அங்களுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாம குடுத்துருவாங்க அப்டிதான ஓக்கே நீ இங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு தா மாடுரு இங்க எங்க வீட் சைல்லாதா மாடு இல்லங்க எங்க வீட்டுக்கு எங்க வீட்லந்து ஒரு ஹ ஒரு அர கிலோ மீட்ட தூரத்துல ஒரு தோட்ட இருக்கு அவுங்க கொஞ்ச தெரிஞ்சவங்கதா அனா அவுங்க வந்து பாக்கெட் பால விட ஒரு அஞ்சுருபா கம்மிதா எங்களுக்கு அப்றம் அவங்க தருவாங்க ஆனா அவங்க தண்ணியு மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சொஸ்த் அவங்க பத்து மாடு வச்சிருக்காங்க அதுதான் அவங்களோட வேலையே பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலையே அனுப்ச்சிட்டுருவாங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது அம்பது பதிலே ற்று கறப்பாங்க ஆனா அவங்க தண்ணி மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க தண்ணி மிக்ஸ் பன்னாம நாங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு கேன் வச்சுட்டோம்னா அதுல ஊத்தி வச்சுருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன டைம் வேணா
இது பண்ணிக்கலா சரிங்க தோழி சரிங்க ஓ
தவிட
ஓ சரிங்க தோழி இப்ப தோட்டக்கலை பத்தி நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு ட்டோ அதைத் தொடர்ந்து சேமிப்பு பழக்கம் வந்து உங் உங்க ஊர்கல்லா என்னென்ன மாரி சேமிப்பு பழக்கங்கள்லெல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க அதை பத் நம்ம தொடர்ந்து பேசு பொம தோழி
ஓகே பேசலாங்கா உங்க ஊரு சைடுல நீங்க என்ன பண்ணுவீ நீங்க ஒரு
இங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆஹ் கொழந்தை ங்களுக்கு வந்து எனக் க்கு ஒரே மகன்தா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா உண் ண்டியல் வந் ந்து வாங்கி குடுத்துருவோ ஆ அந்த உண்டியல்ல வந்து நம்ம தரக்கூடிய ஆஹ காசிகல் அல்லது ஆ ஏதாவது விசேஷ நாட்கள்ல காசு கெடைச்சதுன்னா அதுல வந்து ஒரு எம்பது சதவீதம் அவங்க வந் ந்து செலவு பண்ணிக்கலா குறைஞ்சது ஒரு இருவது சதவீதம் இந்த மாவு ந்தா அந்த உண்டியல்ல வந்து சேமிக்கணு தொடர்ந்து து தம்பி பேர்ல வந்து இப்போ இதுல ஆ அஞ்சல் நிலையத்தில வந் ஒரு எஸ் பி அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணி குடுத் இருக்கும் பேங்க்லயும் வந்துட்டு சிறுவர் வங்கி கணக்கு வந்து தொடங்கி குடுத்துருக்கோம் தோழி ஆஹ் தம்பிக்கு வந்து வந்து ஓவியம் வரையிறது வந்து ரொம்ப பிடிக்கும் க்கும் ஓவியங்கள்ல வந்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு சில சமயங்கள் வந்து அவருக்கு பரிசு பொருட்களா கிடைக்கும் தம்பி வந்து பத்தாவது முடிச்ச வச்சிட்டு பதினொன்னாவது அது போறாங்க தோழி ஆஹ் முக்கால்வாசியு அவருக்கு வந்து அந்த வரைபடத்தில வந்து நிறையா பரிசுகள் வந்து வாங்குவாரு அவார்டு அந்த மாதிரி எல்லாம் தருவாங்க ஒரு சில சமயங்கள்ல வந்து ஆ பேப்பர் அது தினத்த தினமலர் பேப்பர்லாம் வந்து இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து ஓவிய போட்டிய எல்லாம் நடத்துவாங்க தோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் இல்லை நம்ம வந்து கொரோனா பீரியட்ல வீட்டிலயே வரைஞ்சு அங்க அனுப்ப மாதிரி ஒரு ஓவிய போட்டி வந்து நடத்தி இருந்தாங்க நிறைய பேர் கலந்துகிட்ட போட்டியில வந்து தம்பி வந்து இரண்டாம் இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க அப்பா அவங்களுக்கு வந்து இது மாதிரி கிண்டில் டிவைஸ் அதாவது அ நம்ம ஆஹ ஆன்லைன்ல வந்து புத்தகம் வாசிக்கக்க கூடிய ஒரு பொருள் தோழி அது வந்து வீட்டுக்கே வந்து வ போட்டோ எல்லாம் புகைப்படம் எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து தம்பிக்கு வந்து கிஃப்ட்டா கொடுத்தாங்க ஒரு சில இடங்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தம்பி வந்து மாநில அளவில்வில தேர்ச்சு பெற்றிருந்தாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பு சர்ட்டிபிகேட் போக பத்தாயிரம் ரூபாய் வந் வென்று ஜூனியர் சிறந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டம் அப்படிங்கற ஒரு அவார்டையும் வந்து வின் பண்ணாங்க அவருக்கு வர குடிய தொகைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய சேமிப்பு கணக்கிலேயே வந்து அதுல வந்து ல் போட்டு விட்டுற்வோம் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் அதையும் வந்து அதை எடுத்து பயன்படுத்த ட்ட மாட்டோம் ஆஹ் அது போக அவருக்கு வந்து இப்ப நான் கடைகள க்கு வந்து சாமானமல்லாம் வாங்கிட்டு வரறதுக்கு அனுப்புறேன்னா ஒரு நூறு ரூபாய் குடுக்குறேன் அப்படின்னா அத வந் முழுமையா செலவு பண்ணக்கூடாது எந்த பொருள் வாங்குனாலுமே அதுல வந்து பத்து ரூபா அல்லது இருவது இவ வந்து கண்டிப்பா மீதி பண்ணி கணக்கு பாத்து சரியா வந்து வாங்கிட்டு வரணு ஏன்னா எங்க ஊர்கள்ல ஒரு சில கடைகளல என்ன பண்ணுவாங்கன்னா கொழந்தைகள் அல்லது சிறுவர்கள் ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபா நோட்டுக்குள்ள பாத்தா அது முழுமையா நம்ம சொல்லாத பொருளையும் சேத்தி குடுத்து பணத்த வாங்கி வாங்க அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க இப்ப நம்ம எண்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குறனா மீதி இருக்கிற இருதுருவாக்கி எதாவது விளையாட்டு சாமான வாங்கிக்கோ தின்பண்ட வாங்கிக்கும் அப்படிங்கிற மாதிரி வர்பொருத்தி அந்த மொத்த பணத்தையும் வந்து ஆஹ் அவங்க வாங்கிக்க கூடிய ஒரு பழக்கம் வந்து இங்க இருக்கு அப்படியெல்லாம் இருக்க கூடாது நம்மளுடைய பொருள் என்ன தேவையோ அதுதான் வந்து வாங்கணும் நிச்சயமாக பத்து ரூபா அல்லது எப் ப்பவுமே கைல நூறுரூவா இருந்தாலும் சரி ஐநூறு ரூவா இருந்தாலும் சரி முழு தொகைய வந்து செலவு பண்ணி பழகக்கூடாது அதுல ஒரு சிறு தொகையாது ப் முக்யமா சேமிக்கணும அப்டிங்கிற ஆ அ பழக்கத்த வந்து கத் த்து குடுத்துருக்கோம்
ஓகே ஓகேங்க
வங்கிகள்லயு வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து அவரே பண்ணுவார் தோழி வீட் ட்லயே வந்துட்டு ஆன்லைன்ல ஓபன் பண்ணி குடுத்துருவோ அஹ் ஒரு நூறு ரூபா அல்லது எரநூ ருபா சேந்ததுக் க்கப்ற எங்ககிட் ட்ட கொண்டு வந்து குடுத்துருவார் இத அதுல வந்து இத ஆன்லைன்ல இது பண்ணி கட்டிவிட்ருவோ அதே அவங்களுடய வங்கிக் கணக்கு அல்லது அஞ்சல் து ஒரு இதுலயே வந்து மாதத்துக்கு ஒரு அதும் ஒரே நால்ல அவங்களோட் உடைய பள்ளி கட்டணங்கள் கட்டுவதற் க்காக அதுல நாங்க சேத்திட்டு வருவோ அதோட இவர் தொகையு சேத்தி சிறு தொகையையு சேத்தி சேத்திட்டு வருவாரு வருடத்துக்கு ஒரு முறை அதுல இருந்து ஒரு பகுதி பணத்த வந்து எடுத்து அவருடைய பள்ளி கட் கட்டணம் வந்து செலுத்துவ க்காக சேமிப்பிலிருந்து எடுத்துக் கட்டண எடுத் த்துதா கட்றோ அப்டிங்கற பழக்கத்த வந்து சொல்லி் குடுத்துருக்கோந்
ஓகே ஓகே சூப்பருங்க
ஆஹ் ஏன்னா பிற்காலத்துல அவங்க வேலைக்கி போகும் போதும் நம்ம அனைத்து தொகையு சரி இ பண்ணிரக்கூட செலவு பண்ணிரக்
கூடாது அப்பிடின் இருக்கா இது எங்களுக்கு எங்க வீட்ல பாத்தீங்னா சரி பாப்பா தேர்டு ஸ்டாண்டர்டுதா படிக்கிறாங்க அவுங்குளுக்கு இன்னு சேவிங்ஸ் இருக்கு பட் எப்டி செ சேவ் பண்றாங்க அப்டிங்கறத வந்து நா உங்களுக்கு அடுத்து பதிவுெலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேங்க
ஆஹ் சரிங்க தோழி நன்றி வணக்கம் ஆஹ் மிக்க மகிழ்ச்சி தோழி நன்றி